ஹலோ ஆ கேக்குது உ உங்ளுக்கு கேக்குதா என்னாச் ரொம்ப நேரொ கால் பண்ணிட்டேருக்கே லைன் போது எடுக்கவே லேட்டாயிடுச்சு
ஆ அதா இல்ல இப்போ ஒ கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்றே அட்டன் பண்ணதுக்கு அப்ற ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது ஆ கால் கனெக்ட் ஆகறதுக்கு
சரி ச என்ன பண்ணிட்டு இருக்க
இப்ப தா வேஷல் வாஷ் பண்ணிட்டு வந்தே நீங்க
நானு இப்ப தா சாப்ட்டுட்டு
ம் ம் ஓகே ஓகே என்ன பிரேக ஃபஸ்ட் இன்னைக்கு
ஆ ஆ பழேது சா பழைய சாதொ சாப்பிட்ட ஒரு மாரி டெய்லி தோச இட்லி வெயில சாப்ட ஒரு மாரியா இருக்கா
ம் ம்
அதனால வயிறு ஃபுல்லுனுருக்கு இப்ப தா
ஆ
என்ன சாப்டிங்க
நா தோச
ஆ எப் எப்புமே தோச தா ஆ டிஷீ தா கண்டுபிடிக்கணுன் எண்ணோ தோசயா சாப்ட்டு கடுப்பாருக்கு ஆனா வேற என்ன சாப் படுதணு தெரில
பு நம்மளுக்கு இப்பதாக் கொரு கவுர்மெண்ட் எக்ஸ்ஸாம் வருன்தான இப்போ ஆ டூ மந்த்தல த்ரீ மந்த்ஸ்ல அந்த டி என் பி சி எக்ஸ்ஸாம்
ஆ ஆமா ஆமா வரோ வரோ
உ உம் ஒரு மாரி சவுண்டா இருக்கு கொஞ் சைலெண்டா இருக்க எடத்துல பேசுறீங்ளா
ஆமா சைலெண்டா பேசுனே ஆனா ரோடு பக்கத்ல இருந்தனால வெஹிக்கிள் சவுண்
உ உ உம்
உங்ளுக்கு
ஆ உ வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது பிரேக் ஆகுது ஆக்ட்சுவலா
புரில என்ன
ப்ரேக் அகுது சடனா வாய்சு ரொம்ப
பேக் அகுத இப்ப உங்குளுக்கு கேக்குதா
ஹலோ
ஆ உங்குளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது உங்குளுக்கு கேக்குதா எ வாய்சு
ஆ எனக் கேட்டுதா இருக்கு உங்க வாய்சு
இல்லல்ல காம்பெட் எக்ஸ்ஸாம்க்கு படிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காகதா கேட்டனே
உம் அப்ப குரூப் ஃபோர் இருக்குல்ல அது நவம்பர்லியோ டிசம்பர்லியோ வருர்து ஆக்ட்சுவலா
உம்
குரூப் டூ வந்து அக்டோபர்ல வருதுன்னு நெனைக்கிறே
உம் ஓ
நானு ஏதோ படிக்லான்னுதா பாக்குறே பட் சிலபஸ் பாத்தாலே அவ்ளோ படிப்பனா அப்டின்ட்டுருக்கு
அதென்ன நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வர இருக்க புக்ஸ்சதான படிக்கணு
ஆமா ஆமா சிக்ஸ்த் டூ டுவெல்த்
இல்லனா டி என் பி சி புக்குனே தனியா விக்குல்ல
உம் ஆமா ஆமா நானு ஒன்னு அப்பிடிதா வாங்கி வச்சிர்க்கே ஆனா பா தா தல சுத்து துன்னோ படி கில்ல ஸ்டார்ட் பண்ல நெறையா போர்ஷன்ஸ் இருக்கா
உம்
ஏ உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது
தெரில இப்போ ஓகேவா
ஆ இப்பதா ஹையா கேக்குது அடிக்கடி வாயஸ் லோவ் ஆயிடுது
முன் முன்னாடியே வாங்கி வச்சுடியா டி என் பி சி புக்லா
இப்பதா ரீசன்டா வாங்குனே ஒரு புக்குதா
ஆ
பெருசா இருக்கு உம் இப்ப எம் பி பி எஸ் லா படிப்பாங்கள அந்த அளவுக்கு பெருசா இருக்கு அத பாத்தோனே எனக் படிக்கவே தோண்ல வச்சுட்ட அப்டே இம்மேதா எடுக்குணு
ஒரு ஒரு டமா படிப்போல்ல அந்த மாத்ரி படிச்சா தெரிஞ்சுக்காது
ம் அதுதா நானூ யோசிக்றே ஆனா அது இப்ப படிச்சா நம்ம எப்டி அதுப் படிக்கணு எனக்கெந்த ஐடியாவுமேல்ல லைன் பை லைனா படிக்கணுமா நிம்பார்ட்டன்ஸ் ஏதாச்சுருக்குமா இம்பார்ட்டன்ஸ் டாபிக்கு
அதுக் ரெஃபரன்ஸ் அந்த புக்ல இருக்கோல டி என் பி சி புக்ல அத பாத்து என்ன ஆசிரியர் யாருன் கேப்பாங்க இந்த நூல் எழுதியவரு இந்த பாடலை இயற்றியவர் அந்த மாத்ரிதா கேப்பாங்களே
நன்றி தோ டு சிக்ஸ் டு டுவெல்னா எல்லாதுக்கூ புக்கு வெச்சுருக்கணு நம்ப இப்போ
ஆ நம்ம தமிழ் ஃபஸ்ட் எடுத்தோனே தமிழ் தானே எல்லா மனப்பாட பாடல் ஆசிரியரையூ மனப்பாடோ பண்ணிக்கணு இது அது இவங் அவங்கனு அதுதா மெய்னா அதுலயே ஒரு நாலு கிட்ட கேட்டுருவாங்க மொத்தமா சிக்ஸ்துலேந்து டென்த் வரதானே
து ஆ ஆமாமா டுவெல்த்தில்ல சிக்ஸ்த் டு டென்த் த்து வரைக்கூ தா நனைக்கிறே மேக்சிமம் க்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபைவ் இயர்ஸ்க் படிக்கணு நம்ம குரூப் டூ ஆஹ குரூப் ஃபோர் வந்து டென்த் வரைக்கூ குரூப் டூ வந்து இது வரைக்கூ
பல்துறையுமா
ஆமா அத ஃபஸ்ட் குரூப் ஃபோர் படிக்கலாமான்ட்டு அந்த கன்கூஷன் புக் மட்டூ வாங்கி வெச்சிருக்கே அப்போ எந்தம்பி புக் க்ஸ்லாய்ன்ச்சு சீக்ஸ்த் டு செவன்த் வரைக்கூ அத கலெக்ட் பண்ணி வெச்சிருக்கே இனிமேட் தா ப்ளான் பண்ணி படிக்கணு
தப்போ
ஆ இப்போ ஏயித்து போறா
ஆம்மா மேக்ஸிமம் வந்து நீங்க படிச்ச புக்லா வெச்சிருக்லாலே
ஆ
நீங்க படிச்ச புக்கெல்லா இல்லையா
ஆ அதுக்கப்றோ சிலபஸ்ல மாத்திட்டாங்ளேமா பட்ச்சதேல்ல இப்போ இல்ல ஃபைவ் இயர்ஸ் பேக் டுவெல்த்து முட்ச்சது நா சிலபஸ்ஸு லா மாத்துனாங்கல ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸ்கு முன்னாடி
ஆம்மாமா
ப அதுதானே படிக்கணூ
ஆனா அது புதுசு நம்ம படிச்சது படிச்சா கூட நமக்கு இத படிச்சோன்ற கொஞ்ச ஞாபகோ வரோ
ம் ஆமாம்மா
இப்போ புதுஸ்
ஆ சிலபஸ் என்ன தமிழு ஆ மேக்ஸு, சயின்ஸு சோசியல் தானே இங்கிலீஷ் இல்லதான குரூப் ஃபோர்க்கு தெரியுமா
ம் அதா நெனைக்கிறே
இங்கிலீஷ் இல்லதா நெனைக்றே ஃப் குரூப் டூக்கு இருக்கு குரூப் ஃபோர்க்கு இல்ல நெனைக்கிறே
ம், நா ஒரு டைம் குரூப் ஃபோர் எழுதுன
ஆ எழுதுனீங்களா. ஆ நா இது வரைக்கு ஒரு வாட்டி கூட அப்ளை பண்ணவே இல்ல
பாஸான
பாஸ் ஆயிட்டீங்ளா
ஆ ஆனா கெடைக்கலிங்க எங்ளுக்கு
ம் ஏ இது கட் ஆஃப் மார்க் கெடைக்கலையா அவங்களுக்
ஆ ஆமா கட் ஆஃப் இல்ல ஜாஸ்ட் பாஸ்தான
ம் குரூப் ஃபோர் எழுதுனிங்ளா எப் எப்டி கொஷின் பேப்பலா எப்படி இருந்துச்சு?
எனக்கு எதோ புதுசா இருந்துச்சு பாக்கவே
ம் ம்
என்ன அந்த மைனஸ் மார்க்கு போகுதா அது அது
இல்லல்ல மைனஸ் மார்க்ல பேங்கிங் மட்டுந்தா மைனஸ்
இல்லைங்க மைனஸ் பண்ணு சொல்லி அதுல இருந்துதே நல்லா ஞாபக இருக்கு மைனஸ் மார்க்கும் போகுமா
மைனஸ் மார்க்குமா இருக்கு இல்ல மைனஸ் மார்க்லா இல்ல பேங்க்குக்கு மட்டுந்தா மைனஸ் மார்க் இருக்கு பேங்க்கு எஸ் எஸ் சி அதுக்குதா இருக்கு
ஆமா பாருங்க மைனஸ் மார்க் இருக்கு தா நெனைக்கிற அக்சுலா நா எழுதுனப்ப மைனஸ் மார்க் இருக்கு பாத்து எழுதணுன் சொன்னாங்க
ஓ அப்டியா ம் மைனஸ் மார்க்க தா நம்ள பாசய முடியாதே
ஆ ப்ரச்சனயே இல்ல மைனஸ்
ஜாய்ன் பண்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு
ம் ம் இருக்குங்க அது எழுதிட்ட என்ன இ இப்போதக்கு பாத்தீங்கன்னா போய் பே பண்ற மாதி இருக்கு அது எனக்கு செட்டா வராது
ம் இல்ல ஆன்லைன் அந்த மாரி ட்ரை பண்லால்ல நீங்க ஆன்லைன்
ஆன்லைன்ல எப்டி நம்ம சொல்லுங்க படிக்க தோணுமா ஆன்லைன்ல என்னன்ன
அதுவு கரெக்ட்டு தா எல்லாருமே இப்ப ஆஃப்லைன்ல ஜாய்ன் பண்ண முடியாது சியோ ஆன்லைன் பாக்லான் பாக்ற ஆனா அது எந்த அளவுக்கு எபெக்டிவா இருக்கு அப்டின் தெரியல ஃபீஸுமே அதிகமா இருக்கு.
கவனிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா ஆக்சுவலா நான் ஆன்லைன்ல அவ்ளவு கவனிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நம்ம போன்ல தானே பாக்கோம் ஆக்சுவலா. அப்புறம் இத வந்து ரீல்ஸ் அதை அப்படியே பார்த்துட்டே. டின்வ
ஆமாம்மா
அதுதா எனக்கு பிரச்சனே இல்லன்னா கூட பரவால்ல
அதுவு கரெக்ட்டு தா
உ ம்
இப்ப போனா நாங்க ஆஃப்லைன் போனாதா நல்லா படிப்போ இல்லைன்னா வேஸ்ட் தா ஆகோ
உம்
ஏதா படிக்கணு அப்படியே வீட்டுல சும்மாவே இருக்க கூடாதுன்னு ஒரு தோணுது எனக்கு
படிசிங்கன ஜாலியா இருக்கலா கெடச்சுதுன்னா
ஆமா கிடைச்சதா சின்ன போஸ்ட் இருந்தா கூட ஜாலியாதா இருக்கணு
ம்
ஆனா ஆக்சுவலா நெறையா பேர் படிக்கிறாங்க நெறைய கம்பெடிஷன் வேற இருக்கு அதுல நம்ம நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமானு ஒரு டவுட் இருக்கு
ஆம்மா
இவ்ளோ பேரு எத்தன வருஷமா படிப்பாங்க
சில பேர்னா அதுக்காகவே இங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க க்காங்க
ஆ அதுதா அதையு இதையு நம்பி நம்ப ஒரு டூ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணவு முடியாது
ஆனா ஒரு சில பேர்லா ஒரே வருஷத்துல க்ளியர் பண்ணவங்களு இருக்காங்க
ம் ஆமாம்
ம் நம்ம கைல தா இருக்கு
ம் அத கன்சிஸ்டன்ஸா படிச்சா கெடைக்கு ஒரு பிளானோட படிக்கணு
ஆமாமா ஆ எனக்கு ஒரு கால் வருது நா உங்களுக்கு அப்பறமா பேசட்டுமா
அ ஓகே ஓகே ம்